சொல்லங்கபா எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாயிருக்கங்கா நீங்க எப்டி இருக்கீங்கக்கா
நல்லா இருக்கே
என்னக்கா ஒரு ஃபோன் கூட இல்ல
கோ அதா பசங்கலா லீவு வுட்டாங்கலமா இங்கே ஒரே பிஸியாருக்கே நானு
ஓ செரி செரிக்கா
அப்றோ ஆ பைய வர பிளஸ் டூ முடிச் சு ஆ காலேஜிக்கு அட்மிஷன் பாத்துனு இருக்கே
ஓ செரிகா செரிகா செரிகா
அதனால கொஞ்சோ டைட்டா போது
ம் எங்க அங்க லோக்கலுகுள்ளே பாக்குறீங்களா இல்ல வெளில பாக்குறீங்களா
வெளிய வெளியவேனா ஆமா கொஞ்சோ பை ப்டுவா அதனால வெளிய வேணா லோக்கல்லே பாத்துக்கலா அம் சொல்லிட் டு பாத்திருக்கே நல்லா மார்க்லா ஸ்கோர் பண்ணுவா அதனால கொஞ்சோ நல்ல பிளேஸ்மெண்ட் ஆவுற காலேஜா பாத்து போட்டுலா அன் சொல்லிட்டு அதுக்குதா எல்லாத் த்துக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வெச்சிருக்காங்ளே போயி ஆ அதுக்கு ஒரு நாள் இதுக் ஒர் நாள் எல்லாதுக்கு ஒரு நாள் ஒரு நாள் எழுதிட்டு வர்றதுக்கே சரியாருக்குது அத பத்தி தேர்றதுக்கே நம்ளுக்கு டைம் சரியா போய்ருதுமா
ஆ ஆ சேரிகா சேரிகா
க்க போது ஏதோ ஒரு காலேஜு ரெண்டு காலேஜு இருக்கு போனமா இது இல்லனா அதுன் சேந்துருவோ இப்போ ஏகப்பட்டது இருக்கிற்துனால எ எதுல சேர்றதுன் ஒரே கொழப்பமா இருக்குது
ஆ அக்கா கரெக்ட்டு தாகா நம்ம படிக் கிம் போது ஒரே காலேஜ் தா ஒரு ஏரியாக்கு ரெண்டு காலேஜ் மிஞ்சிப்போனாருக்கு
ஆம் ஆமாமா
இப்ப பாத்தீங்னாதா முக்குக்கு முக்குக்கு இதுர்க்கே
அதனாலதா கொஞ்சோ யோசிக்க வேண்டிதா இருக்குது நல்லா கோட்ஸா எடுத்து கைல குடுக்கணு ஆ ஃப்ரீயா தாமா இருக்கே சொல்லுமா
ஆ இல்லகா இப்ப நாங்க வீடு கட்டியிருக்கோல
ஆமாமா
ஆ அதுல வந்து சைடுல மேலே எல்லா எடம் விட்ருக்கோ செடிங்க வளக்கிற மாரி
செரிமா செரிமா
அதுதா தொ இது செடிங்க வெக்கிறதுனா எப்டி என்ன பண்றதுன் சொல்லி உங்கள்ட கேப் போ அப்டின் சொல்ட்டு ஏன்னா நீங்க மாடி தோட்ட போட்ருக்கீங்கல்ல நெறையா
ஆமாமா
ஆ அதனால அத பத்தி கொஞ்சோ கேப்போ கேட்டுடு அது மாரி ப்ளான்ஸுங்ளா வாங்கிட்டு வந்து வப் போ அப்டின் சொல்லிட்டுதா சரி கேபோன்ட்டு ஃபோன் பண்ணே நா நீங்க கூப்டுவீங்கன் பாத்தே டூ த்ரீ டேஸா கூப்டல எனக்கு இங்க வந்து பாத்தீங்னா ஊர்லருந்து ப சங்கள்லா வந்திருந்தாங்க அன்னி பசங்கள்லா வந்திருந்தாங்க ஆ அவுங்கல்லா இன்னக்கி தா ஊருக் போனாங்க திருப்பி இப்ப அவுங்களலா அனுப் டுட்டு தா சரி ஃபரீயாருக்கு நம்ம கூப்டு கேட்டுகுவோ கேட்டு அந்த செடிங்கெல்லா கொஞ்சொ வாங்கி அந்த இதுக பண்ணுவோ ப்ப ரெண்டு நாளா மழ வேற நல்லா விழுந்துட்ருக்கா
ஆமா
ஆ இதுல கொஞ்சோ வச்சுட்டோனா செடிங்கலா வச்சுட்டா கொஞ்சோ நல்லா வந்துரு அப்டின் சொல்டு தா இப்ப ஃபோன் பண்ணக்கா
செரி செரிம்மா கீழ சைட் ல்ல எல்லா வக்ராமாரியாதா வாழக் வாழக்கன்னு முருங்க மரோ அ இதெல்லா வெச்சிகோ ஏனா நம்ளுக்கு டெய்லி யூசுக்கு அதெல்லா தேவப்படு சைடுல அ சைடுல வைக்கற மாரியாந்தா எதனா ஒர் ட்ரம்மு எதனா இந்தா அறுத்து அதுல மண்ணகொட்டி வாழக்கண்ண வச்சிடு அதே மாரி இந்த அர்சி பேக்லாந்தா முருக கண்ண ஹ முருங்க அ நல்லா காய்க்கற மரத்தனுடைய கெலய ஒடச்சி எத்துன்னு வந்து வச்சிடுங்க
சேரிக்கா சேரிக்கா
அதெல்லா கீழ வெச்சிருங்க ப்போ மாடில அ கார்டன்லயே விக்கிது தொட்டியு கீழ பிளேட்டு அந்த குரோ பேக்லா நறைய விக்கிது அதெல்லா வாய்னுவந்து வச்சிட்டு ஹ பூச்செடி காய்செடி ஏ காயி செடி செடிலாகூட எல்லா விக்கி தில்ல அதெல்லா வாயின் வந்து நட்டு வைங்க அது கொத்தமல்லினா கொத்தமல்லி வெதனா நம்ப வீட்லே ஒடச்சி அதெல்லா போட்டா கொத்தமல்லி வந்துரு அத நம்மளுக்கு தேவயானதெல்லா அப் அப்டயே மோளகா நாத்துலா வாங்கினு வந்து நட்டீங்கனா நம்ளுக்கு டெய்லி சமைலுக்கு யூஸ் ஆவுது நம்ப எடுத்துக்கலா
ஆ அதுக்காகதா கா அதுக்காக தா
புதினா வாங்கி கிள்ளிட்டு ஆ வேராருக்குற புதினாவ பாத்து வாய்ன் வந்துருங்க கிள்ளிட்டு அந்த இதுவ அ நட் நட்டு வெச்சிருங்க அதுலருந்து புதினா வந்துட்டே இருக்குது அப்றோ நா கீர புள்ச்ச கீர வாங்குனே அது அதையு நட்டு வெச்சே அதுவு நல்லா பெருசா வந்துர்ச்சு இப்போ இந்த ரெண்டு மழை கி நல்லா எல பச்ச பச்ச பச்சனு வந்திருக்குது எல்லாமே ம் நம்ப வெச்சி நம்ப மெயின்டன் பண்ணீகினா நம்ளுக்கு திடீர் திடீர்னு வேணுன்ற பொருள்லல்லா நம்பப் ரெண்டு மொளகா வேணுனாஓட நம்ப அப்டியே பர்சிகலா ஒரு எல வேணுனா அர்த்துகலா ஆ ஒரு கீர வேணுன்னா ஆ நம்மள ஒரு ஒரு இனுக்கு கீர வேணு சூப்பு வச்சி குடிக்கணு ம் சொன்னா நம்ளுக்கு ஒரு கீர இனிக்கி சூப்பு வச்சி குடிச்சிகலா இதெல்லா நம் வீட்டுக்குள்ளே இந்தா தாமா நல்லது ஒண்ஒண்ணுத்துகு நம்போ ஒண்ஒண்ணுத்துகு கடைகிலா போய்ட்டு வாங்கின்லா இருக்க முடியாது அதனால இதெல்லா கொஞ்ஜோ கொஞ்ஜோ வச்சிக்கலா அப்ரோ நித்திமல்லி அதெல்லா நல்ல பெரிய பேகுல போட்டு ஆ கன்னு வாய்னுவந்து வச்சிட்டு மேல மாடிகி கயிறு கட்டு உட்டேனா கொடி ஏறிச்சினா பூ சாமிக்கு பூ வெலையா விக்கிது இப்போ அந்த பூலாந்ததுனா நம்ப சாமி படத்துக்கு போட்டுக்கலா நம்பலு வெச்சிக்கலா அதனால இப்டிதா பண்ணி வெச்சிருக்கே நானு இப்பதைக்கி
சேரி சேரிக்கா நானு பூச்செடிங்க இவரு வாங்கிட்டு வந்து குடுத்திருந்தாரு செம்பருத்தி செடியு ரோஜா பூவு வாங்கிட்டு வந்து குடுத்திருக்காரு அ அத கீழயே நெலத்துல தோண்டி வெக்கவாக்கா இல்ல மாடில கொண்டோய் வெக்கவா எந் எங்க வெச்சா நல்லா பூ பூக்கு
கீழ செம்பருத்தி கீழ வெச்ட்டா ஓகே தாமா ஆனா ரோஸ வந்து தொட்டில வெச்சி அந்த டீலா நம்ப குடிக்கிறோல அந்த அந்த டீ எல அ முட்ட உரிக்கிற தோலு இதெல்லா போட்டு வெச்சேனா நல்லா அதுக்கு ஒரோ எதுக்கு ரோஜா செடிக்கு ஆ அத தரைல வெச்சிட்டேனா நீ அது நம்ப இந்த ஒரோலா போட் ட்டா அது எல்லா மண்ணு இழுத்துக்கு
ஆ ஓ சே
அதனால அத மட்டு தொட்டில வெக்கணு செம்பருத்திலா தரைலே வச்சுக் கோங்க எட இருந்தா
செரிங்கக்கா
அப்றோ இந்த நந்தியாவட்ட
ஆ ஆ
இது மாதி அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்களே அது
ம் ம்
அதெல்லா வாங்கினு வந்து வெச்ட்டா நம்ப சாமிக்கு பூவே கடைலே வாங்க வேணா
அதே மாரிதா சாமிக்கு பூ வெக்கிறதுக்காக தா இந்த ரோஸ் அரளிச் செடி இருக்குல்லக்கா அதுவு வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவு கீழ மண்லே வெச்சிர்லாமா
ஆமாம்மா அதுவு மண்ல தா வெக்கணு அது பெரிய செடி ஆவுல்ல
ம் அததா சொன்னாரு இது கொஞ்ச மர மாரி கூட ஆகு அதுனால மேல மாடில வேணா அப்டின்னாரு ஆ சேரி கேட்டுக்கிறேங்க அப்டின் சொல்லி சொல்லிருந்தே
ஆமாம்மா அதெல்லா கீழ காமோண்டு ஓரமாவே வெச்சுடு
சேரிங்கக்கா சேரிங்கக்கா
அதே மாரி சங்குப்பூ செடி வாய்ன்ட்டு வந்து அதுவு மண்ணு கொட்டி கொடி ஏத்து சங்குப்பூச்செடி ஒரு அஞ்சு பூ ஆறு பூ போட்டு ம் ஆ பத்து பதுனொரு மணிக்கா கொதிக்க வெச்சி நம்ம குடி னா அது சங்குப்பூ டீ அவ்ளோ ஒ ஒடம்புக்கு நல்லது அது ப் சாமிக்கு வைக்கலா நம்ப டீயாவு குடிக்கலா
சாமா இது செம்பருத்திலயு அந்த மாரி குடிக்கலாம்லக்கா
ஆமா ஆமா நம்ம பீரியட்ஸ் டைம்லல்லா குச்சேன்னா ஒனக்கு வயிறு வலிக்காது
செம்பருத்தி செடியா
ஆமா அது பூவு பூவு ஒரு பூவு அப்டியே க ஆ அந் அந்த ஒரு பூவ அப்டியே பிச்சியு சாப்புட்லா இல்ல கொதிக்க வெச்சு அந்த தண்ணிய குடிச் ச்சீங்கனா பீரியட்ஸ் டைம்ல வயிறே வலிக்காது ஒங்களுக்கு இது வந்து ச அ இது சங்குப்பூ வந்து து ஆ எதுக்கு நல்லதுனா அதுவு எதுக்கோ சொன்னாங்க ரொம்ப இம்யூனிட்டி இங்க்ரீஸ் பண்ணவு நம்ப அந்த சுகருக்கு அதுக்குலா ரொம்ப நல்லது ன் சொல்ட்டு சொன்னாங்க ப்ளூ டீ ப்ளூ டீனு இப்போ விக்கறாங்க பாருங்க கடைங்கல்ல
ஆ ஆ
அதுதா சங்குப் பூவ தா போட்டு ப்ளூ டீயா விக்கறாங்க
ஓ சேரிக்கா சேரிக்கா அதே மாரி ஒரு மரக் கண்ணுகல்லா கொஞ்சோ வாங்கிட்டு வரன் சொன்னாரு
சு வீட்ட சுத்தி எடோ இருக்குது என்னா வச்சிடுமா கொய்யா
ஆ பின்னாடி வந்து நறையா எட விட்டுதாக்கா வச்சிருக்கோ ஆமா எட விட்டுதா கட் டிருக்கோ பின்னாடி நறையா எடோ இருக்கு
கொஞ்சோ தள்ளி தள்ளி ஒரு அஞ்சடி க்கு அஞ்சடிக்கு கேப்பு விட்டு இங்க கொய்யா வைக்கிறியா ஒரு அஞ்சுக்கா அஞ்சடி தள்ளி சப்போட்டா வச்சுடு ஒரு அஞ்சடி தள்ளி சீதாப்பழோ வச்சுட்டு இதெல்லா காய்க்கிற மரங்கோ இதெல்லா காய்க்குது வீட்ல சாத்துக்கொடி காய்ச்சிருக்குது பாரு அப்படி காய்ச்சிருக்குது கொத்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது வீட்ல
சேரிக்கா சேரிக்கா மாதுளங்கண்டு வாங்கி வைக்கலாமாக்கா
மாதுல அவ்ளோ பெருசா வரலமா நம்ப மண்ணுக்கு நா இதுவரையு எங்கேயுமே பாத்தது கடையாது அது அத் குட்டி குட்டி குட்டி குட்டியாதா வருது நம்ப கடைல வாங்கற மாரி இதுவரையு நானு நம் ப ஏரியா சைடுல யார் வீட்லயு அது மாரி பாத்தது கடையாது மாதுள வைக்கதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏனா அது சின்னதாதா வருது அதுக்கு மேல வரவே மாட்டன்து இதல்லா வந்து பப்பாளி வையி பப்பாளி வச்சா நல்லது பப்பாளி நல்லா காய்
எலுமிச்சங்கண்டு வைக்கலாம்லக்கா
ஆமா ஆமா எலுமிச்ச ரெண்டு வச்சுருக்க நானு முன்னாடி ஒன்னு வச்சுருக்க பின்னாடி ஒன்னு வச்சுருக்க காய்க்குது இப்ப எலுமிச்ச பழோ விக்கிற வெலைக்கி ஆ நம்பளுக்கு அது
ஒரு ஜூஸ் போட்டு குடிப்போன்னு சொல்லி வாங்க போனா அவ்ளோ ரேட்டு் சொல்றாங்க
அதுதா சொல்ற இந்த வெயில் சீசன் வந்தா எலுமிச்ச பழத்த வெல ஏத்திடுறாங்க அது நம்ம வீ ட்ல இருந்ததுன்னா எப்பவுமே காய்சிட்டே இருக்கு அதனால அதயு வச்சு வெய் அ பின்னாடி இதெல்லா வீட்டுக்கு பின்னாடி எடோ இருந்துச்சுன்னா வெச்சு உட்டயன்னா உங்கள எந்த த வித தொல்லையும் பண்ணாத அது பாட்டுன்னு வ வளர்ந்துடு வெச்சு விட்ட நானு வீடு குத்தணோம் போம்போது வெச்சதுதா இப்பதா எல்லா காய்குது பதத்துக்கு வந்துருக்காங்கோ
ஆ சேரிக்கா சேரிக்கா இதுகலுக்க நம்ம ஒரோ ஏதாவது வெளியில வாங்கிட்டு வந்து போடணுமாக்கா இல்ல எந்த மாரிக்கா போடறது இல்ல சும்மா வெறு தண்ணி ஊத்துனாலே போதமா
வெக்கும்போதே கடையிலியு கார்டன்லே விக்கிதுமா ஒரு பத்து கிலோக்கு வாங்கின் வந்து கொஞ்சோ கொஞ்சோ போட்டு வெச்சுட்டா போது அப்போ காய் காய்க்கிற சீசன்ல நம்போ திருப்பியு வாங்கின் வந் து அந்த வேற கெளறிட்டு கொஞ்ச கொஞ்சோ போட்டு உட்டா நல்லா காய் காய்க்குது பூப்பூ தண்ணி உட்டாவே நல்லா காய்க்குது
செரிங்கக்கா செரிங்கக்கா செரி நீங்க சொன்ன மாரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சு பாக்குறேங்கா வச்சு நா உங்களுக்கு சொல்ற
சேரி சேரி கல்யாணத்துக்குல்லா போனா தராங்க பாருமா செடிங்க
ஆமா ஆ செரிங்கக்கா செரிங்கக்கா செரிங்கக்கா த அவர் கூப் கூப்பட்றாரு நா என்னன்னு பாத்துட்டு வந்துட்டு நா அப்பறமா கூட கூப்பறேக்கா
சேரிமா ஆ சேர்
ஆ செரிங்கக்கா